ஹலோ
ம்
ஆ கேக்குதா
கேக்குது சொல்லுங்க தோழி
தோழி
நல்லா இருக்கன் நீங்க எப்டி இருக்கீங்க
ஆ நல்லா இருக்கே
இன்னக்கி நா நாள் எப்டி போச்சி சொல்லுங்க ஏனா இன்னைக்கி ஞாயிற்றுக்கெழமை
ம் ஆமா கண்டிப்பா இன்னைக்கு ரொம்ப ஸ்பெஷல் தான் ஞாயிற்று கிழமேன்னால ஏனா வந்துட்டு வீட்ல எல்லாரும் இருப்பாங்க அதனால இன்னைக்கி ஸ்பெஷலா காலையிலந்தே கொஞ்சம் பிஸியா தா போச்சி எங்க அம்மா அப்பா எல்லா வந்துருக்காங்க ஊர்ல இருந்து சோ கொஞ்சம் எல்லாம் அந்த சாப்படறதுக் கெல்லா கொஞ்சோம் ஸ்பெஷலா பண்லான் காலையிலே நான்வெஜ் ஜிலா வாங்கிட்டு வந்து நீங்க சாப்டுவீங்களா நான்வெஜ்ஜி
கண்டிப்பா தோழி
இல்லயா சாப்டுவீங்களா ஓகே ஓகே எனக்கு கொஞ்சம் வாய்ஸ் கொஞ்சம் கம்மியாயி கேக்குது அதான்
இல்லே தோழி எனக்கு நல்லா ஆனா நீங்க பேசறது நல்லா கேக்குது நீங்க கண்டினியூவா பேசுங்க
ஆ அதுதான் காலையில வந்து நான்வெஜ் வாங்கிட்டு வந்துட்டு அதுக்கப்பறோ காலேல இட்லி கிரேவி பண்ணிட்டு அத சாப்ட்டு கொஞ்சோ ரெஸ்ட் எடுத்தோ அதுக்கப்பறோ மத்தியானத்துக்கு வந்துட்டு கொஞ்ச ஸ்பெஷலா பண்ணாமேன்ன பிரியாணி எல்லா பண்ணோ பண்ணிட்டு ஒரு கிரேவி பண்ணிட்டு அப்றோ ஆ அல்லா ஐஸ்கிரீம்ல்லா சாப்ட்டு கொஞ்சோ நல்லா தூங்கி எழ்ச்சாச்சு இன்னைக்கு டே வந்துட்டு மோஸ்ட்லி எல்லா சாப்டுறது கொஞ்ச நல்லா அக்கா வீட்ல இருந்துதா எல்லாரு வந்திருந்தாங்க கொஞ்ச எல்லா வீட்ல எல்லா நெறய பேர் இருந்தோ நல்லா பேசிக்கிட்ட ஜாலியா அப்டியே போச்சு இன்னைக்கு அப்றோ இப்ப ஈவினிங் தா கொஞ்ச ஃப்ரீயா ஆனே நானு உங்களுக்கு எப்டி போச்சு சண்டே
ஆ எனக்கு ஓரளவுக்கு போச்சு தோழி அதேதா நீங்க சொல்ற மாரிதா என்ன ஒன்னு நாங்க அ பசங்க எல்லா இருந்தாங்க சாப்ட்டோ
உம்
இருந்தாங்க திருப்பி இப்போ சாப்டனு ஏன்னா இன்னக்கி ஞாயித்துக்கெழம பாத்தீங்கனா பச பசங்க நாளைக்கு ஸ்கூல் போணும்ன்றதுனால சீக்கிரமா தூங்க வச்சிருவோ எங்களு வீட்ல பாத்தீங்னா முடிஞ்ச அளவுக்கு ஏழு மணிக்குலா சாப்ட வச்சுட்டு
உம்
எட்டு எட்றைக்குள்ள தூங்கிடுவோ
ஓகே உம்
இலாலனா நாளைக்கு ஸ்கூல் போனு இல்ல இல்ல அவுங்க இன்னைக்கு லேட்டா தூங்குனா ஆ இப்ப பாருங்க இன்னைக்கு சன் ஞாயிற்று கெழமன்றதுனால காலேயில எல்லாருமே எட்டு முப்பது மணிக்குதா எழுந்தாங்க
சரி உம்
ம் என்ன சொல்றது அதுதா அவுங்கள சரி நானு நம்மளு என்ன செய்றோ இன்னைக்கு ஒரு நாள் தான தூங்குறாங்க மத்த ஆ ஆறு நாளு இப்ப வந்து ஸ்கூல் போறாங்க சீக்கிர எழுறாங்க டைம் ஆய்டுது அப்டியெல்லா எங்களுக்குள்ள ஒரு இது இருக்குறதுனால
ம்
அவுங்க வந்து தூங்கட்டு விட்டாச்சு நல்லா தூங்கி எ எட்டுமுப் பத்து மணிக்கு தா எழுந்தாங்க அதுக்கப்பறமா எழுந்து டிஃபன் சாப்டுட்டு அதுக்கப்புற மறுபடியு வெளயாடுறது இல்ல எதா எழுது படிக்குறது தா செய்றாங்க
உம்
எல்லார் வீட்லயு இருக்குற மாரி தா வெளயாடுறது படிக்குறது இல்லனா சண்ட சண்ட உங்ளுக்கே தெரியு பசங்க ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா அத வெலக்கி விடுறதுக்கே ஒரு ஆள் தனியா தேவபடுற மாரி இருகு
ஆமா ஆமா ம்
பண்ணாங்க இவ தா பண்ணா அவதா பண்ணா ஆரம்பிச்சிடுவாங்க அவல் அவ மட்டு பண்லாமானு அப்டி ஒரு கொஸ் அ கேள்விக்குறி யா யிடுது ஏ அவ மட்டு பண்ணலாமா நாங்க பண்ண கூடாதா அக்கானு சொன்னாலு ஏத்துக்க மாட்டாங்க அண்ணான்னு சொன் சொனாலு சின்னவங்க ஏதுக்க மாட்டாங்க
ஓகே ஓகே ம்
அது சொல்லியிந்துபா அங்க முன்னல்லா அந்த காலத்துலல்லா பசங்கள வளர்த்துட்டாங்கன்னு சொல்லுவாங்க இந்த காலத்துல பசங்கள வளர்க்கறதே பெரிய ஒரு வேலையா வச்சிருக்கனுங்க
கண்டிப்பா ஆமா எங்க அம்மாவு இதேதா சொன்னாங்க நாங்கல்லா எப்படியோ வளர்த்துட்டோ உங்கலல்லா ஆனா இப்ப இருக்கிற பசங்கள வளர்க்கறது வந்துட்டு அதுவே பெரிய வேலைதா ரொம்ப கஷ்டோ அப்டின்னு சொல்ட்டு சொல்லிட்டுருந்தாங்க இன்னைக் காலையில கூட ரொம்ப உண்மதா அது இப்ப எல்லாருமே நா சொல்லி கேள்விப்பட்டுட்டே இந்தஸ் ஜென்ரேஷன் பசங்கள வளர்க்கறதுன்றது சாதா விஷயஃ கெடையாது அப்டின்ற மாதிரி
ஆ எனக்கு என்ன தோணுதுன்னா பசங்கள வளர்க்கறது பசங்கள வளர்க்குறோ வளர்க்குறோ சொல்லிட்டு நம் நம்மலே ஏதோ பசங்க மேல திணிக்கிறோமோன்னு தோணுது இப்போ அந்த காலத்துல இருந்தது இந்த காலத்து இருந்ததுக்கு என்ன வித்தியாசம்னா அந்த காலத்துல வெளியில விளையாட்னாங்க இந்த காலத்துல ஃபோன்ல விளையாடுறாங்க
கண்டிப்பா ம்
ஸ்கூல் விட்டு வந்தவுடனே சாப்பாடு சாப்டுவாங்க இந்த காலத்துல நொறுக்குத்தீணி கேக்குறாங்க எனக்கு என்னனா பசங் பசங்க பச பசங்கல வந்து கொற சொல்லாம நம்ம வந்து அந்த காலத்து இருந்த மாதரி இருந்துதா பாக்கலாமே இப்டிதா இருக்கணு இதுதா சாப்டணு அந்த காலத்துல எல்லா வந்து அடி இருகப்பாங்க அததா நம்ம ஃபாலோ பண்ணமோ இந்த காலத்து பசங்கள சமாளிக்க முடிலனு சொல்லிட்டு நம்மளே விலகி போயிடுரமோ சில டைம்ல தோணுது
தோணு பட் அத ஃபால்லொவ் பண்ண முடியுமானா இல்லையா இப்போ இருக்கிற பசங்களுக்கு வந்துட்டு நம்ம அடின்னு சொல்லிட்டு பண்ணோம்னா வந்துட்டு ட்டு அவங்க வேற மாதிரி ஒரு ரூட்ல போயிடுவாங்க இவங்க வந்துட்டு நம்மல அடிக்கிறாங்கன்னு மாரி ஒரு வெறுப்பு நம்ம மேல வர மாரி ஆயிடு அந்த வெறுப்பு வெறுப்பு வரக்கூடதுன்றதுக்காகதா நம்ம அடிக்க இருக்கோ ஏன்னா முன்னாடியில வந்து நம்ம அம்மா அப்பா நம்மள அடிக்குறாங்கனா நம்மள வந்துட்டு திருத்றதுக்கு தா அப்டின்னு சொல்லிட்டு நம்ம திரு ப்பயோ அவுங்ககிட்டே போவோ பட் இந்த காலத்து பசங்க அப்டி இருக்கு இருகுறது கெடயாது நம்ம அடிச்சோமோ இல்ல ஸ்கூல்லயே கூட எடுத்துக்கோங்க ஸ்கூல்ல இப்பதா டீச்சர்ஸ் நாங்கன்னா அது ஒரு பெரிய கொறயாதா வந்துட்டு சொல்லுவாங்க அத வந்துட்டு சேரி நம்ம மேல தப்பு இருக்கத நம்ம கரெக்ட் பண்ணி போன்னு யாரு நெனக்கறத இல்ல அதுவு வந்துட்டு பேரன்ஸ்சு வந்துட்டு கூட சேர்ந்துட்டு என்ன பண்றாங்கனா போயிட்டு நம்ம பசங்கள நம்ம அடிச்சுட்டாங்களே அப்டின்னு சொல்லிட்டு அது ஒரு பெரிய பிரச்சனைைய ஆக்குறது ஆ போலீஸ் கேஸ் வரைக்கு போற மாரில்லா நெறய விஷயங்கள் நம்ம பாக்குறோ அந்த மாதிரி வந்துட்டு அது ஒரு பெரிய விஷயமாக்குறாங்கனு தா நானு நெனக்குறே அது வந்துட்டு சிம்பிளா வந்துட்டு சரி பசங்க வந்து திட்டிதா வளக்கணுன்றதுதான நம்மல்லா அப்டிதா தான வளந்தோ பட் இப்போ வந்துட்டு அப்டி இருக்குறது இல்ல எல்லா ம் மாறி போச்சு
எனக்கு தெரிஞ்ச என்னன்னா நம்மனா அந்த மதிப்பு குடுத்திருந்தோ படிப்பு முக்கியோ அந்த காலத்ல படிப்பு கொடுத்து ஆனா இந்த காலத்ல படிப்ப குடுத்துட்டு அந்த காலத்து மாரிதா வளக்கனு எனக்கு எனக்குகூட சில டைம் தோணு ஆனா வந்து அவுங்களுக்கு தேவயானத செய்யனு அந்த காலத்துல நம்ம என்ன நம்மள அம்மா அப்ப எப்டி வளர்த்தாங்களோ அந்த வழியில கொண்டு போனு அந்த வழியில கொண்டு போனா பசங்க வந்து கொஞ்சோ எப்டி சொல்றது ஒழுக்கமா வளறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு
உம் ஆமா கரெக்ட்டு தா தெரியல எனக்கு தெரியல எப்டி வளக்குறது அப்டின்னு நாம கொஞ்ச ஃப்ரெண்ட்லியா வந்துட்டு நம்ம வந்து ஏதா இருந்தாலு நம்ம கிட்ட ஷேர் பண்ணனு சொல்லணு அப்டின்ற மாரி நம்ம வந்துட்டு ஒரு ஃப்ரெண்ட்லியா வந்துட்டு மூவ் பண்றோ ஆனா வந்துட்டு அத அதே அட்வான்டேஜா பசங்க எடுத்துக்கிட்டு வந்துட்டு அவங்க இஷ்டத்துக்கு நடந்துக்கிறது எது பண்ணாலு நம்மள வந்து ஒன்னு சொல்ல மாட்டாங்க அப்டின்ற மாரி ஆயிடுறாங்க அப்டியு சொல்லலா
ஆமா தோழி ஆமா தோழி
உம் ஓகே செரி செரி உம் நாளைக்கு என்ன நீங்க காலேயிலயே காலேயிலயே ரெடி பண்ண வேண்டியதெல்லா நைட்டே கொஞ்சோ இது பண்ணி வச்சிருவீங்ளா யோசிச்சு வச்சிருவீங்ளா ஹலோ
சொ
ஆ சொல்லுங்க இல்ல காலேயில ஸ்கூலுக்கு பேக் பண்ணது அதெல்லா வந்துட்டு முன்னாடியே யோசிச்சு வச்சிருவீங்களான் கேக்குரே என்ன சமைக்க
ஆமா த இல்லலேன்னா ஒன்னுமே நம்மக்கு அத வேலயே ஆகாது அ ஓங்களுக்கு தெரியா இது ஞாத்திகெலமன்னு நம்ம நாளைக்கு இது செஞ்சணூன்ற ஒரு முடிவு இன்னிக்கே எடுத்தாதா நாளைக்கு காலேயில நம்மளால பாத்தீங்கனா சமச்சிட்டு சீக்கிர கிச்சன விட்டு வெளியே வர முடியு இல்லேன்னா நம்ம வந்து என்ன செய்யலான்றது யோசிக்கதே ஒரு ஒன்னவர் ஆகு கரெக்டுங்ளா ஒரு மணி நேரத்துக்கு யோசிப்போ நம்ப இத செய்யலாமா இத செய்யலாமா அத செய்யலாமா அப்டின்னே ஆயிடுதுங்க தோழி அதனால நைட்டே வந்து நம்ம என்ன இப்ப நம்ம யோசிச்சு வச்சுட்டாதா
ம் ம் கரெக்ட் ம்
செஞ்சிருல்லா அப்டின்ற ஒரு பிளான் இன்னைக்கு நைட்டு நம்ம யோசிச்சு வச்சாதா நாளைக்கு நைட்டு பாத்தீ நாளைக்கு காலையில பாத்தீங்கன்னா அந்த சமையல டக் டக் டக்னு முடிச்சுட்டு வெளியே வர முடியு
ம்ம் ஆமா
பண்ண முடியாது தோழி
கண்டிப்பா நீங்க பண்றத பசங்க எடுத்துட் போயிடுவாங்களா இல்லன்னா வந்துட்டு எதுக்கு இத பண்ண அப்டின்னு சொல்லிட்டு கேப்பாங்களா
இல்ல இல்ல தோழி நா ஆ அதெல்லா சொல்ல மாட்டாங்க பசங்க
ஓ செரி செரி
நா என்னவோ நா செஞ்சு குடுத்தேனா நா அமைதியா சாப்ட்டுப்பாங்க
ஓகே
அதெல்லா ஒண்ணு தொந்தரவு பண்ண மாட்டாங்க சில டைம்ல மட்டு எப்பயாவது கேப்பாங்க ஆமா எனக்கு இது செஞ்சு கூடாமா அப்டின்னு
ஓகே ம்
அந்த டைம்ல மட்டு ஓகே செஞ்சு குடுக்கலா அப்டின்னு சொல்லிட்டு செஞ்சு குடுப்ப நானு ஏன்னா எப்பயாவது ஒருமுறதானே கேக் இருக்குறாங்க
ஆமா ம்
அதனால வந்து செரி நம்ம ஏ என்னைக்கோ ஒரு நாள் கேக்குறாங்க நம்ம ஏ செஞ்சு குடுக்க கூடாது செஞ்சு குடுக்கலா அப்டின்னு சொல்லிட்டு அந்த என்னைக்கோ ஒரு நாள் வந்து செஞ்சு குடுத்துருவே
செரி செரி ம்
இதுதான முடில
ம்
அதுக்கு தகுந்த மாரி நம்ம காயி அதெல்லா வாங்கணு
ம்
அதுக்கு அந்த மாரி முன்னாடினாளே வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணு
ஓகே ஓகே
ஆ ஆ அதுக்கான காய் எல்லா இருக்கான்னு செக் பண்ணிக்கிறது திடிர்னு ஃப்ரை ரைஸ் கேப்பாங்க
ம்
என்ன பண்றது தோழி நா அன்னைக்கொரு நாள் செரி அன்னைக்கு ஒரு நாள் தான அப்டின் சொல்லிட்டு செஞ்சிருவோ
ம் செரி செரி
யு ஒன்னு நம்ம செஞ்சு குடுக்க போறதில்ல அவ கேக்குறத ஏதோ அன்னைக்கு ஒரு நாள்
கண்டிப்பா ஆமா நானு அப்பிடிதா நா வந்துட்டு முன்னாடி நாளே கொஞ்ச யோச்சு வச்சுருவே காலைல எழுந்தது எ கேப்பா என்ன பண்ற இன்னைக்கி என்ன லன்ச்சு என்ன ஸ்நாக்ஸுன் கேட்ருவா அதுக்கப்ற இதுதா அப்டின் சொன்னோனெ செரி ஓகே அப்டின் சில டைம் சொல்லிடுவா சில டைம் எனக்கு அந்த ரைஸ் வேண் டா அப்டின் சொல்ட்டு சொல்வா அப்ப சொன்னா மட்டு டக்குன்னு என்ன பண்றதுன் எனக்கு ஒரு மாதிரி டென்ஷன் ஆயிடு நா இதா யோசுச்சு வச்சிருந்தே நீ இப்ப வேணான் சொல்ற நா இப்ப என்ன பண்ணுவே அப்டின்னு சொல்லுவே அதுக்கப்ற சேரி ஓகேன் சொல்லிட்டு எதையா ஒன்ன அந்த நேரத்துக்கு வந்துட்டு என்ன பண்ண முடியுமோ அத டக்குன்னு அவனுக் புடுச்சா மாரி பண்ணி குடுத்து அனுப்பிடுவே ஸோ அந்த மாரி தா போகு ஸ்நாக்ஸ் தா வந்துட்டு என்ன குடுக்குறதுனே ஒன்னு புரியாது கொஞ்சொ சில டைமு சேரி இருந்தாலு வந்துட்டு எதா ஒன்னு இந்த ஸ்வீட் கானு அதுக்கப்ற இந்த மாங்கா இருக்குல்ல இப்ப சீசன் வேற இந்த மாங்கா வந்துட்டு வச்சு க்கறது இந்த மாரி எதையோ ஒன்னு குடுக்குறது என்னை க்காச்சு ஒரு நாள் பிஸ்கெட்டு குடுத்து அனுப்புறதுதா டீச்சர்ஸ் திட்டுவாங்க இருந்தாலும் பரவால்ல அப்டின் சொல்லிட்டு குடுத்து அனுப்பிட்றதுதா என்ன ப அதுதா நி‌ என்னை க்காச்சு ஒரு நாள் அப்டிதான பண்ணி ஆகனு
ஆமா ஆனா எ டெய்லியுமே நம்ளால இந்த ஸ்நாக்ஸுன்றத குடுக்க முடியாதில்யா
ஆமாமா ம் அது
டயர்டா இருக்கு
கண்டிப்பா
எதோ ஒன்னு அதனால கொஞ்சொ நம்ம என்ன பண்ணுவோன்னா செரி நம்ப வந்து குடு த்துர்லா இதே குடுக்கலா அப்டின் சொல்லிட்டு அது ஒரு நாளைக் கு தான‌ குடுக்குறோ நம்ப வந்து ரெ குலரா குடுத்துக்குறதில்ல இல்லெங்ளா முடுஞ்ச அளவுக்கு தொண்ணூத் தொம்போது பஸன்டேஜ் வந்து பாத்தீங்னா நம்ம ஹெல்தி ஃபுட்டுதா குடுக்குறோ தோழி
ஆமாமா முடிஞ்ச வரைக்கு நம்ம ஹெல்தியா பசங்களுக் குடுக்கனுன்தா குடுக்குறோ என்னைக்காச்சு ஒரு நாள் எதா ஒன்னு வ ந்துட்டு பிஸ்கெட்டு் அந்த மாதிரி குடுக்க வேண்டியதா போயிடுது அதுக்கெல்லா ஒன்னு நம்ம பண்ண மு டியாதுல்யா இப்போ அப்டிதானே இருக்கு வேற வழி இல்ல
ஆமா தோழி
ஓகே நேரமு ஆயிடு ச் தோழி நம்ம இன்னொரு வாய்ப்பு கடச்சா பேசலாம் ரொம்ப நன்றி நன்றி